ஹலோ ஆ நான ரொம்ப நல்லா இருக் கம்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க வீட்லாம் நல்லா இருக்
எல்லாரும் நல்லா இரு க்காங்க செரி சும்ம த பா கால் பண்ண ரொம்ப நாள் ஆயிடுச்சா பேசிட்டு அதனால ஒரு கால் பண்ணலாம்னு பண்ணிருந்தேன் ஒண்ணும் இல்ல இப்போ புதுசா நம்ம நியூஸ் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ பழைய அந்த வைரஸ் இதெல்லாம் வந்து மறுபடியும் அது பாத்தருக்கோம் நிபோலோ வைரஸ் இந்த மாரிலாம் சமீபமா நான ஒரு இதுல பாத்திருந்தேன்னா செரி அத பத்தி உங்ககிட்ட கே க்கலாம் அத பத்தி ஏதா தெரியுமா என்னன்னு கேக்கலான்ட்டு பண்ணனேன்
ஆ அத பத்தி நம்மளுக்கு விலா வரிய தெரியாது ங்க ஆனா முன்னாடி கொரோனா கலத்துல கஷ்டப்பட்டோம் இல்லங்களா
ஆமா ஆமா நெறைய வந்து இந்த வைரஸ்லாம் வந்து நெறைய அதெல்லாம் காலகாலமாக இருக்க தான் செய்யுது இப்ப இருக்கிற காலகட்டம் கட்டத்துல வந்து சீக்கிரமா ஸ்பிரட் ஆகுதுல அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த வெளிநாடுகள் இப்போ போனோனா மாச கணக்கில் வருஷ கணக்கலாம் அந்த மாரி போவோம் இப்போ நெறைய இந்த ஏரோப்ளைன்ல இப்டி போயிட்டு அப்டி வராங்க அதுல வந்து ம் நோய தொற்றுல்லாம் வந்து அதனால கூட நெறைய இருக்கு இப்ப கூட ரீசன் ஏதோ ஒரு வைரஸ் வந்து கப்பல் ல வந்து பரவிச்சு அந்த கப்பல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோன்ற மாரி சொன்னாங்க
நீங்க நியூஸ் பாக்குறதுனால நெறைய அப்டேடா இருக்கீங்க
ஆ இப்ப சமீபம்மா கொஞ்சம் அந்த நியூஸ் பாக்கற ஹேபிட் வந்து கொஞ்சம் எனக்கு வந்திருக்கு எனக்கு செரி அதனால கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா அப்தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்னன்னா நம்ம கொரோனா காலத்துலல்லாம் எவ்வளவு நம்ம இடையூர்களை சந்திச்சோம் எந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணோம் அதெல்லாம் யோசிச்சு பாக்கும் போது கொஞ்ச நேரல எனக்கு ஒரு பயமே வந்து
ஆமா வீட்டுல இருந்து வெளியே போக முடியாம வேலைக்கு போற யாரும் வேலக்கு போகாம வீட்லயே உட்கான் இருக்கணும்
அது அது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து எதுவுமே வந்து நம்மலால வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு அவசரத்துக்கு ஒரு ஜேரம் நார்மல் ஜேரமா அது நம்மளை புடிச்சி நம்மள போட்டுருவாங்களா ஆஹ அதனால ஓ ஆஹ குவாரண்டு டைம்ல வச்சினுவாங்கள அதுவேற கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்களும் ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணாத அளவுக்கு நம்மள வந்து ரொம்ப தனிமபடுத்திடுற மாரி இருந்துச்சு இங்கல்லாம் எனக்கு
ஆமா இங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு பேத்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க
ஆ இப்போ அப்டிங்கிளா அது அப்தான் நியூஸ் எல்லாம் போனது ரொம்ப வேதனையா இருந்துச்சுப்பா
எத்தனை பேர் இறந்துட்டு
அது கண்டிப்பா அப்பதான் செகன்ட் டைம் வந்துச்சு பாத்தீங்கன்னா அப்தான் எங்க மாமியாருக்கு வந்து அந்த கொரோனா அபெக்ட் ஆயிருச்சு
ஐயோ
அவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்கு வந்து வீட்டுல ரொம்ப போரடிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் உக்காந்து தாய பாஸ் விளையாடிட்டு இருந்தாங்க
செரி செரிங்க
பழம் விக்கிற ஒரு அக்காவும் அதுல வந்து ஜாயி்ண்ட்ல இருந்தாங்க இப்போ அவுங்க வந்து வெளில மார்க்கெட்லாம் போயிட்டு வராங்க அதனால ஸ்ப்ரெட் ஆச்சு ஆ இருமல சளி தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு அவங்களுக்கு என்னநா லூஸ் மோஷன் பிராப்ளமும் வந்துச்சு
ஐயோ
இப்பதான் நாங்க வந்து டாக்ட ரிட்ட போங்கனால அவுங்க கேட்கல அவுங்க அதுக்கப்பறம் என்ன ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க டாக்டரு கிட்ட கூட்டிகினு போகும்போது அவர் என்ன சொன்னார்னா பல்ஸ் ரொம்ப கம்மியாய்ட்டு வருது உடனே நீங்கள் ஆம்புலன்ஸ்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சுருங்க அப்டின்டாரு
கொரோனா டெஸ்ட் எடுத்தீங்களா
ஆஹ பல்ஸிக்கு அ அந்த சீசன்ல பல்ஸ் ரேட் கம்மியாதுனாலே கொரோனா பாதிப்பு இருக்கும் அப்புறம் என்ன பண்ணாங்க எங்க ஹஸ்பண்ட் தான் எ ஏன்னா அப்போது எங்கள் மச்சுனனுக்கும் எங்க ஓரவத்திக்கும் அவங்களுக்கும் கொரோனா அஃபெக்ட் ஆகிருந்துச்சு அவங்க கூடதான் எங்க மாமியார் தாங்க ஹ போய்வ்ங்க எங்க மாமியார் வந்து எங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போனாரு ஒரே ஒரு நாள் தான் இருந் வந்தரு அவருக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு
ஹஸ்பண்ட்க்கோ
அப்புறம் என்ன பண்ண எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாடர்ன் மெடிசன்லலாம் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் அவசரத்துக்கு அது ரொம்ப முக்கியம்தான் இருந்தாலும் நம்ம வந்து வந்து சித்தல போலான்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர்கிட்ட டேப்லெட்ஸ்லாம் வாங்கி ஆல்ரெடி வச்சிருந்தேன்
சேரி சேரி
ஆஹ் அ அதான் நான்நான் என்ன பண்ணேன்னா அவருக்கு வந்து அந்த டேப்லெட்ஸ் ஒரு ஃபைவ் டேஸ் கொடுத்துட்டு இந்த பப்பாயா இல இருக்கு பார்த்தீங்களன்னா அத வந் ந்து ஜூஸ் எடுத்து கொடுக்குறது அப்புறம் வந்து அந்த தட்டணுக்கள் எல்லாம் குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள அப்புறம் வந்து எதிர்ப்பு சத்து ஆகா இந்த கஞ்சி சுடுகஞ்சி வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த சுடுடுகஞ்சியில மிளகு தூள் போட்டு சீரகமோ மிளகு தூள் போட்டு அத வந்து அந்த சுடுடுகஞ்சியில கொடுத்தேன் ஏன்னா அந்த மிளகு வந்து அந்த என்ன நம்மளுக்கு வந்து அந்த டீடாக்சின் பண்ணோம் உள்ள இருக்கிற கிருமிகள சாவடி இப்ப நம்ம சொல்லவோ தொடர்ந்து அந்த மாரி கொடுத்தேன் ஆ அதெல்லாம் சாப்பிடவும் அவருக்கு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள்லயே வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாரு
சரி சரிங்க
இப்பதான் இதல்லாம் இவரு ப்பா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள்ல ஹாஸ்பிடல் இருந்திருப்பாங்க ஆஹ் எப்டி பார்த்தாலும் அவங்க கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி சொல்லறாங்க அவங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி அம்பது நானூறு ஊசி போட்டுிருப்பாங்க எனக்கு
ஐயோ
ம் அவ்வளோ மருந்து ஏத்துனாங்களாம் போன உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள்லயே வந்து கொரோனாவோட அந்த பாதிப்பு இல்லன்னு சொல்லிட்டாங்க போகும்போது ஸ்டார்ட்டிங்ல இருந்திருக்கு அந்த மருந்து போனோனா அந்த இது உம் மருந்து ஏத்திட்டாங்க அந்த ஒரு சின்னதாக ஒரு குட்டியாவது பேர் மறந்துட்டு நானு அந்த மருந்து எத்தன உடனே அவங்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு கம்மிய ஆயிடுச்சு ஆனா அதனால ஏற்பட்ட அந்த சளி எல்லாம் அஹ் நுரையீரல்ல வந்து கொஞ்சம் தங்கிிருந்துச்ச
தய்சிருச்சு ஆமா ஆமா ஆவி புடிச்சு அந்த மாதிரி செஞ்சா
ஆஹ் அப்போ எங்க நாதனாருங்க தான் போயிட்டு அங்க போய் பாத்துக்க நாங்க இத்திணிக்கும் எல்லாருக்கும் கைக்குழந்த இருந்துச்சுப்பா அவங்க தான் ஹாஸ்பிட்டல் தங்கி அப்பதான் எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு நம்மல்லாம் வீட்டுல வந்து கொஞ்சம் சொகுசா இருக்கிறோம் கோமதி
ஆமா ஆமா
ஐயோ சொகுசாஇருப்போம் ஆஹ் ஆனா வந்து அவங்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து படுத்துட்டு இருக்காங்க
பாவ இல்லைங்களா குழந்தைங்க வச்சுட்டு இ இப்ப ஒ ஒவருத்தருக்கும் முடியல என்ன அவங்கள தனியா தனிமைப்படுத்தி வச்சுட்டா ரொம்ப கஷ்டம்
ஆமா வெளியில வந்து அஹ் வெளியில எல்லாருமே வந்து அவ்வளோ ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கமாக படுத்துட்டுருக்காங்க இடமேயில்ல படுக்கறதுக்கு கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்ப எனக்கு ரொம்ப பீலிங் ஆயிடுச்சு நா
இங்கஎல்லாம் ஸ்கூல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க
ஆமா எங்கேயோ அந்
ம் ஏன்னா ஸ்கூல்ல எல்லாம் ஏன்னா அத்தனை பேத்த தனிமைப்படுத்துறது காஸ் ல் மட்டும் பத்தாதுன்னு இந்த சைடுல இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் தனிமைப்படுத்தி மாத்தி வச்சிட்டாங்க அந்த டேபிள் அந்த மாதிரி இடத்துல தான் தூங்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்
கண்டிப்பா அதெல்லாம் நெனைச்சு ப்பாத்து இப்போ ஒரு ஒரு வைரஸ் சொல்றாங்க பாத்தீங்களா நியூஸ்ல
ஆமா
இப்போ சொல்லும்போழுது எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு முறை எல்லாமே எனக்கு கண் முன்னாடி வந்து போது
ஆமா இப்ப கொழந்தைங்களுக்கு இப்ப ஆன்லைன் கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுனால
இப்ப கூட வந்து ஒரு சில அஹ் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து காலகாலமா இருக்கிறதுதான் சொன்ன ஏற்கனே சொன்னதுதான் இருக்கிறதுதான் ஆனா இப்ப வந்து அதோட இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த சமூக ஊடகங்களாம் இருக்கிறதுனால நமக்கு அதோட இதுயே எல்லாருமே தெரிஞ்சிக்க முடியுது அதை பத்தி பத்தி இப்போ எங்கேயோ ஒரு ஆப் ஆப்பப்ரிக்காலேயோ அமெரிக்காலிலேயோ நடக்கிற நியூஸஸ்லாம் வந்து நம்மளுக்கு உடனே உடனே அப்டேட்லாம் ஆகாது அப்போலாம் மாச கணக்குலயோ ஆஹ ஒரு ஒரு வார ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா இப் இப்பெல்லாம் அப்படி கிடையாது அங்க என்ன நடக்குதோ கிட்டத்தட்ட ஒரு ஆப் நவருக்கலாம் நம்மளுக்குலாம் அந்த நியூஸ்
ஒவ்வொரு தடவை அங்க நடந்து முடிஞ்சு ஒரு வருஷத் அதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியவே வரும்
ஆஹ் இப்ப வந்து கண்டிப்பா அந்த மாதிரில்லாம் தெரி யிறதுனால இப்ப ரொம்பவே நம்மளுக்கு சீக்கிரோ கெடைக்குது நியூஸ்லா அப்ப வந்து டாக்டர்ஸ்லா பயப்படாது இதெல்லாம் காலகலமா இருக்கிறது தான் இது வந்து கொரோனா ஆப்டர் கொரோனாக்கு அப்பறம் இந்த மாரி ஒரு வைரஸ் பரவுதுன்னா இதோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்டின்னு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே குவாரன்டைனில் வச்சுடுறாங்க அவங்கள வந்து தனிமைப்படுத்தி அந்த கப்பலில் வந்தவங்களலாம் தனிமைப்படுத்தி நமக்கு வந்து மறுபடியும் ஃபுல் டெஸ்ட்ட் எடுத்து தான் அவங்கள வந்து அனுமதி பண்றாங்க அங்க கப்பல்ல இருந்து வெளியில போனாலுமே அவங்க தனிமைப்படுத்திதா வச்சிருந்
ஆமா ஆமா இப்ப இங்க வந்தாலு அவங்கள தனிமைப்படுத்திதான வைக்கணு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா வேணு இல்லைங்களா திடீர்னு அவுங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கு வந்துரு
ச கண்டிப்பா அதெல்லாம் சொல்லிட்டு ட்டு யோசிச்சு பாத்துட்டு இருந்தே சரி அந்த டைம்ல வந்து அ இந்த மாதிரி பேசுறதுதான ஆறுதலா இருந்து ச்சு நம்மளுக்கு உம் சரி அடுத் இதனால உங்கிட்ட
என்னென்ன வருதோ சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சு த்தி அங்க ஒரு ஏதோ ஒரு எடத்துல போர் நடக்கறதுனால நம்மளுக்கு இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு இப்ப பெட்ரோலு அடுத்த ஸ்கூல்ஸ் எல்லாத்தையு ஆ ஆன்லைன்ல பண்லாண்ட்டு ந்த மாதிரி பண்றாங்க என்னென்னதா நடக்கப் போகுதோ
அதெல்லா இப்ப மறுபடியு ஆன்லைன் கிளாஸஸு அப்றோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லா வந்து மறுபடியும் பண்ணனு அப்டின்ற மாரி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுல்ல அதனால தான் இதெல்லாம் யோசிச்சு பா ப்ப இன்னொன்னு என்னன்னாப்பா நம்ம வீட்ல வந்து ஒர்க் ஓர்க் ஃரம் ஹோம் எல்லாம் பண்ணும்பது ஜின்ஸ் எல்லாம் வந்து நெறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்க மாட்டது இப்போ ஆபிஸ் போறாங்கன்னா அது வேற மாதிரி இருப்பாங்க இப்ப வீட் இருக்காங்கன்றதுனால ரெஸ்ட் ரெஸ்ட் கொஞ்சம் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்றது ரொம்ப கம்மிய ஆகுது அதனாலயே வந்து வெயிட் வந்து போடுறது இந்த மாரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வரா மாரில்லாம் இருக்கு
கடைசில ஜென்ஸ் நம்ம மாதிரி வெயிட் போட்ற போறாங்க நம்ம மாதிரி வீட்ல இருந்து நம்மள சும்மா இருக்கீங்க சும்மா இருக்கீங்கன்னு சொன்ன மாரி மாதிரி வீட்லயே உக்காந்து அவங்களு வெய்ட் போட்ற போறாங்க
அந்த மாரியான ஒரு சுட்சுவேஷன் வந்தா கூட டெய்லி ஒன் அவராது வாக்கிங் போயிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கே சரிப்பா உம்
காலையில் சாயந்திரம் நட
கண்டிப்பா உங்ககிட்ட பேசுனது கொஞ்ச நேரோ பழ செல்லா ரீவைன் பண்ணி பாத்தா மாரி இருந்துச் ச்சு மறுபடியு ஒரு முறை கால் பண்றே ஓகேவா உம் பாய்ப்பா